அப்பந்த டீ குடுச்சுன்னு உக்காந்துன்றிக்கே நீங்க டீ எல்லா குச்சாச்சா ம் நீங்க பண்ணம்போது போன் ஏ எடுக்கலனா வெளிய பாம்புப்பா பெரிய பாம்பு ஆம் நல்லா ஆ கை கணத்துக்கு உருட்டையா நீட்டா ஏ ஹைட் டுக்கு நல்லா ஆறடி ஐட்டுக்கு பெரிய பாம்பு அது பாத்துட்டு எல்லாரு பயந்து போய்ட்டோ ஆ சரி அந்த நேரத்துலதா இந்த பையன சின்ன வன டூஷன்ல விட்லான்னு கெளம்பி போனே சரி போய்ட்டு வந்துட்டு ஃபோன் பண்ணுங்க இது பாம்பு புடிக்கிறவுங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்கன்னாங்க நா எதுமே பண்ணவே இல்ல சரி இருக்கட்டு அது வெளிய இருக்கு வீட்டுக்குள்ள யாரு வீட்டுக்குள்ளயாவது பூந்தாவாவது ஃபோன் பண்ணி கூப்பல்லா அது வெளிய காலி லேண்ட்ல அது இருக்குது அது இருக்குற எடத்துல நம்ம வீடு கட்டிகின்னு அத தொல்ல பண்ணிகின்னு இருக்கோ வயசான பாம்பு போல இருக்கு நகர முடியாம பொறு மைய நவந்து போது அப்பறோ எல்லாரு அக்கம் பக்கத்துல இருக்கறவங்களா வந்து பாத்து வீடியோ எடுத்துன் இருந்தாங்க அதுக்கப்பறோ நெருப்பு கொளுத்தி போட்டாங்க அது பாத்துட்டு அது நகர முடியாம மொல்லமா நகந்து போச்சுப்பா அதுனாலதாப்ப நீங்க மூணு வாட்டி கால் பனியு ஃபோன் எடுக்க முட்ல சொல்லுங்கப்பா என்ன விஷ்யோ எப்டி இருக்கீங்க பசங்கலா எப்டி இருக்காங்க
எல்லா நல்லாருக்கோ ரெண்ட் நாளா பேசவே இல்லயேனு சொல்லிட்டு தாம்ப்ப பண்ணே நானு
ம் சரிப்பா ஆமா எனக்கு தோணி டே இருந்தது எங்கப்பா இதோ பசங்கள வீட்ல வச்சுட்டு சமாளிக்கவே முல்ல இவுங்க ஸ்கூலுக்கு போய்ட்டா கூட நிம்மதியா இருக் க்கு போல இருக்கு காலேல அமுச்சு விட்டோமா நிம்மதியா இருக்குற வேலய பாத்தோமான்ட்டு இவுங்க லா எங்க முடில நம்மளால சமாளிக்கவே முடில வீட்ல வச்சுக்கிட்டு அங்க எப்டிப்பா இருக்காங்க பசங்க
பேர் அ ஃபேர்வல் பார்ட்டிப்பா போய்ருக்கா சின்னவ அவுங்க அத்த வீட்டான்ட போயிருக்குறா ம்
டிராயிங் கிளாஸு டான்ஸ் கிளாஸு டூஷன்லா எது இல்லயா
எதுவு இல்ல இன்னொ ரெண்டு நாள் கழிச்சுதா பரதநாட்டியோ இருக்கு உம் டியூஷன்லா இல்ல லீவ் விட்டாங்களே அதனால போர் அடிக்குது இல்ல இல்ல இன்னு வரலப்பா என்ன சமைச்சிங்க என்ன சாப்பிட்டிங்க
என்ன பண்றது வீட்ல இருந்தா இதேதா ஸ்கூலுக்குன்னா புதன்கிழமனா ஒரு முட்டை கட்டி குடுத்த அமைச்சுடலா இந்த புதன கிழமன்னாவே அவங்களுக்கு நான்வெஜ் வீட்டுல வர இருக்காங்கல்ல நான்வெஜ் செய்யணு அதனால மட்டன் வாங்கினுவந்துதா தொக்கு பண்ணிட்டு சாத வெடு ச்சுப ரச இருந்தது அதோட விட்டுட்ட ஏன்னா சிக்கன் தா கேக்குதுங்க மட்டன் வேணானு துங்க நான்தா இப்ப அடத்துக்குனால மட்டன வாங்கினுவந்து செஞ்ச சிக்கனு சிக்கன் சாப் சாப்ட்டு எல்லாத்துக்கு மூஞ்சல பொறி பொறியா வருது ஹ கண்ணுல கட்டி வருது உட உடம்புல கட்டி வருது அக்குள்ள கட்டி வருது சொல்றது எங்க புரிஞ்சுக்குதுங்க சொன்னா கேட்கவே மாட்டந்தாங்க அந்த சிக்கன் வாங்கினு வறியா பொறிச்சு தரியா சிக்ஸ்டி பைவ் போட்டு தரியா ஆஹ் அது சாப்பிடுற நாங்க அதுதா எங்களுக்கு வே வேணு அப்டின்னுந்ங்க என்ன பண்ண முடியு அதனால இன்னைக்கு இவ தூங்கின்னு இருக்கு போதே போய் வாங்கினுவந்துட்ட அதனால இல்ன்னா என்ன வாங்கவே வுட்டுருக்காதுங்க என்னப்பா மட்டன் ரேட் ஐநூறு ரூபா இருக்குது அரை கிலோ
ஆஹ் ஆயிர ரூபாய்க்கிட்டாங்கப்பா ஒரு கிலோ
நம்ம வாங்கி ஏழைங்கலா வாங்கி சாப்பிடவே முடில நடுத் த்தர ஆளுங்கல்லா வாங்கி சாப்பிடவே முடியாது போல இருக்குதே
நா இவங்க எல்லா வேணண்றாங்கன்னு வாங்கறதே கிடையாது வாங்கிட்டு சாப்பிட மாட்டந்துங்க நம்மளே சாப்பிடடுறதா இருக்குதுன்னு விட்டுறதா இருக்குது சிக்கன் தா இன்னைக்கு சிக்கன் தா வாங்கணு நானு
ஓ சேரி சேரி சேரிப்பா நாங்க போயிட்டு அவங்கிட்ட அரை கிலோ போடுப்பா ரொம்ப வீராப்பா சொல்லிட்ட அப்புற எவ்ளப்பா அரை கிலோ கேட்டா ஐநூறு ரூபாக்கான அய் யோ ஐநூறு அப்பப்பா வேண வேண முன்னூறு போடு போது அப்டின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா அத தொக்க வச்சினே சாப்பிட்டுக்கலா பசங்களுக்கு தானே போது அப்டினுட்டு முன்னூறு போட்டு வாங்கனு வந்தன்ப்பா நானு
வெலவாசி வெலைவாசிதா ஏறி போச்சே எல் எல்லாமே விலவார்சி ஏகப்பட்டது இருக்குது வருமான தா பத்த மாட்டேந்து நம்மளுக்கு
கண்டிப்பா நம்மளுக்கு என்ன வருமானம்னா ஏத்தியா தராங்க அந்த அளவுக்கு இப்ப பாவாச பாலசவ இது பாவா வேலவாசி ஏற அளவுக்கா நம்மளுக்கு ஆஹ இது ஏத்தி குடுக்குறாங்க சம்பளோ எதுவுமே இல்ல என்ன பண்றது எப்டிதா இன்னு கொற வேல இந்த பசங்கள படிக்க வச்சி நம்மளு நா ஹெல்த்தியா சாப்பிடணுங்கிறாங்க எங்க ஹெல்த்தியா சாப்பிட முடியுது ஆஹ் எப்டிதா வரப்போறோமோ தெரியுதப்பா நெனச்சாவே பயமா இருக்குது
ஆமா ஆமாம்பா இப்ப அந்த பாம்ப என்ன பண்ணீங்க
மா நகர்ந்து போச்சுப்பா அந்த இ இது கொளுத்துனாங்க அஹ் அந்த செடிங்க எல்லா காஞ்சி போன செடிங்கல்லா இருந்து து அத கொளுத்த கொளுத்த அப்படியே போச்சி நகந்து சேரி நகந்து போச்சேன்ட்டு அப்டியே நகந்து அந்த சைடு பக்கத்துல கிரௌண்ட் வரை யு போச்சி அது வரையு தொரத்தின்னு போய் விட்டாங்க அது போயிடுச்சி அது போயிட்டோனா நா கம்முன்னு நாங்க வந்துட்டோ உள்ள அது அது அது உண்மையாவே அது நம்மள பாத்து அது பயப்படுது அது ரொம்ப வயசான பாம்பு போல இருகுது அப்டியே நகர முடியாம மொல் இல்லாம நகந்து வருதுது அது அத எடுத்தே ஆவனு என்ன போட்டு ஒரே உயிர எடுத்தாங்க பாம்பு பிடிக்கிறவங்களுக்கு போன் பண்ணுங்க போன் பண்ணுங்க நா நிக்கவே இல்ல போயிட்ட கம்முனு அப்புறோ பாத்துக்கலா அப்டின்னு சொல்லிட்டு உம் இது பண்ணிட்டு நா அப்புறோ வந்து பாத்துக்கலா அது வீட்டுக்குள்ள வந்துட்டா கூட நம்ப அடிக்கிறதுல நியாயோ அது பாவோ பக்கத் துல இருகிற காலி லேண்ட்ல அந்த கல்லு சந்துல போய் பூந்துகிச்சு அது என்னத்தப்பா நம்ப போய் புடிக்கிறது
அது நைட்ல தெரியாதனமா வந்துட்டா என்னா பண்ணுவீங்க நீங்க இன் ஃபார்ம் பண்ணிருக்கலா எனக்கு தெரிஞ்சு நீங்க கேட்டாண்டல்லா ஆ செப்டியா அந்த உப்பெல்லா போடுவாங்கப்பா போட்டு வைங்க
சேரிப்பா அதா போட்டு வெக்கணு எதோ ஒரு செடி வெக்க சொல்வாங்களப்பா என்ன செடிப்பா உங்ளுக்
அதா சிரியா நங்கனு கார்டன்ல கேட்டு பாருங்கப்பா கெடைக்கு இன்னொன்னு ஒன்னு செடி கூட வெப்பாங்க அதயு தொட்டியில போட்டு வெச்சு வைங்க ம் ஈரமால்லா அப்டியே வெச்சு வெக்காதீங்க எதுவு கோணி கீணி எல்லா போட்டு வெக்காதீங்க வந்து சுத்தி எதுவு கீழ வந்து அடப்பா வெச்சிருக்காதீங்க வந்து உள்ள சுத்தியு இருக்க போது
செரிப்பா செரிப்பா அப்புறோ பா இன்னொன்னு சொல்லணுட்டு எதோ இவரு போய் அப்பாவ போய் ஒரு நாள் பாத்துட்டு வரணும்ப்பா
வெயில வாப்பா காயுது பத்து மணிக்கி அதுதா யோசன பண்ணிட்டு இருக்கே நானு நானு அவருக்கு அ காலும் பண்ணல பேசவு இல்ல எப்டி போறது வெயில் ஏகப்பட்ட வெயிலா இருக்குதே எதனா அவசரமா உங்களுக்கு
அப்பா ரொம்ப நாள் ஆச்சு போய் பாக்கணும் போல இருக்குது அதுக்குதா
எனக்குந்தா பாக்கணும் போலருக்கு நெறய பேசணு ஆ வெயில பாத்தாதா பயமா இருக்குது பசங்க வேற வீட்ல இருக்குது நெறய யோசன ஜாஸ்தி அ அதிகமா ஆயிடுச்சு இப்போ
அதேதா அதேதா அதுக்குதா போய் கேக்கணு என்ன அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னாரு அஞ்சு வருஷோ வரையு எத்து வைமான்ட்டு அது போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரணும்ப்பா அது பெ ம் ஏனா இப்போ அம்ப த்தூர்லா மழையா இன்னைக்கு நல்லா மழையா அம்பத்தூர் சைடெல்லா இங்க மட்டு ஏ மழையே பெய்ய மாட்டேன்து னே தெரில
நல்லவங்க இருகுற எடத்துல மழை பெய்து
என்ன பண்றது நம்ம ஊர்ல நல்லவங்க இல்லன் சொல்றீங்ளா
அப்டிதான சொல்லுவாங்க நல்லவங்க இருக்கிற ஏரியால மழை பெய்துன் சொல்லிட்டு
கண்டிப்பா கண்டிப்பா அது உண்மதா என்ன பண்றது நம்மளே நம்மள கெட்டவங்கன்னு சொல்லிக்க முடியுமா அ
யாருதா சொல்ல மாட்டாங்க நம்மளத சொல்லிக்கணு உண்மைய ஒத்துன்தானப்பா ஆகணு
கண்டிப்பா கண்டிப்பா ஒத்துக்கலா ஒத்துக்கலான்பா ம்
அப்றோ பெரியவ என்ன பண்றாங்க
வேற என்ன இருக்கு டி வி போனு இத விட்டா வேற என்ன பண்ணப்
எதுவு ஸ்கூல்ல படிக்கல்லா குடுக்கலயா
ஆ படிக்க குடுத்துருக்காங்க நேத்துதா அவுங்க சார் வந்து மேக்ஸ் குரூப்ல டாப்பர்ல வந்துட்டுருக்கா போல இரு க்கு அதனால டாப்பர் குரூப்ல சேத்து வுட்டுட்டுருக்கு சேத்து வுட்டுட்டுருக்காரு அது நேத்து நைட்டெல்லா ஒரே அவருக்கு ஃபோன மெசேஜ போட்டு ஒரே வம்படி சினுந்தா ஆ சார் என்ன வந்து அவ நெம்பர குடுத்து ரெண்டு நெம்பர்லயு என்ன சேத்துடுங்க சார் ரெண்டுத்துலுயு அப்டின்ட்டு அதா கிளாஸ் குரூப்லுயு அந்த டாப்பர் குரூப் லயு சேத்து உடுங்கன்னா ஒரு குரூப்ல சேக்கறதுக்கு ஐநூருபா வேணு அப்டினு அவரு கேட்டுனுருந்தாரு இவ நா சம்பாரிச்சி குடுக்குறே சாருனாரு ஆ சேரி சேரி குடுத்துர்வ போ அப்டியே அப்டி ன்னு அவுரு பேசினுருந்தாரு என்ன பா என்னா சொல்றதுனே தெர்ல இவனா வந்துறாரு கெளம்பி வம்படிக்கறதுக்கு சேரி ஒரு இவரேதா இருப்பாரு போலருக்குது அடுத்த வருஷ கே கிளாஸ் மிஸ் ஆவு
இருக்கட்டு அவ் இருக்கட்டு அவுளுக்கு நல்லா சூட் ஆயிட்டாரு அவுரு அதனால அத்த வர்ஷமு இப்டி இவுரு இருந்தாதா நல்லா டவுட் எல்லா கேட்டுக்க முடியு அவளால
கண்டிப்பா பா கண்டிப்பா இப்ப நாங்களு அத மேக்ஸுக்கு இப்பயே நீங்க போட்டாதா நாங்க நீங்க வந்து சென்டம் எடுக்க முடியு அப்டின் சொல்லி சொல்லின்ட்ருக்காரு அததா சரி பாப்போ கடவுள் உட்ட வழி அதையு போய்ட்டு அப்பாவ பாத்துட்டு பேசிட்டு வந்தோனா தெரிஞ்சி போய் என்ன ஏதுன்னு நம்ளுக்கு ஒரு சந்தோஷமா வந்துருல அவுர்கிட்ட பேசுனாவே ஒரு தெளிவு கெடச்சிரு என் அங்க பேஞ்சா மாரி என்னிக்காவுது இங்க மழ பேஞ்சுதுனா மறுநாள் கெளம்பிர்லாம்ப்பா நம்ப ஆ ஏனா கொஞ்சோ ஜில்லுனு இருக் கு நம்ப போயிட்டு வந்துர்லா அதுக்குதாம்ப்பா சொன்ன வேற ஒன்னு இல்ல ம்
ஏன்னா போம் போது கூட கொஞ்ச சீக்கிரமா கெளம்பிர்லா வரம் போதுதா நல்லா வெயில்ல மாட்டிப்போ போல்து அதுதா பய்மா இருக்குது
அதேதா அதேதா வெயிலு சூரிய பக கவான் நம்ள தீச்சி எத்துருவாரு போல இருக்து கருவாடு நம்மளே ஆய்டுவோ போனோனா அது மாதிரி இருக்குது அப்பற நைட்டு டிஃபன்லா செஞ்சுட்டிங்ளாப்பா
இல்லப்பா இன்னு செய்யல அ கொழம்பு இருக்கு இட்லி இல்ல தோச எதனா ஆ ஊத்திக்கணு சரிப்பா நீங்க போயி போட்டுட்டம்ப்பா சரி நீங்க போய் பயன கூட்டி டு வரனுனு சொன்னிங்கல போய் கூட்டிட்டு வாங்க நா அப் கொஞ்ச நேரோ கழிச்சி உங்கள மறுபடியு கால் பண்ற ஆ சரிப்பா